இந் தோழி
ஹலோ கேக்குதா
கேக்குது தோழி உங்கள் கேக்குதா
ஆ கேக்குது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வணக்கம் தோழி
நானா ஏ என் கொழந்தைய தூங்க வெச்சுன்னுக்கற தோழி கஷ்டமான வேலைய செஞ்சுன்னுக்கிற நீங்க என்ன பண்றீங்க?
நா சும்மா இப்பதான் சாப்ட்டுட்டு இருந்தன்
அப்டி என்ன சாப்ட்டீங்க என்ன சமையல்?
இங்க சப்பாத்தி நீங்க சாப்ட்டீங்ளா
நா வந்து இல்ல சிஸ்டர் இதுக்கு மேலதா சாப்பணு எங்க வீட்ல வந்து மத்தியானோ வந்து காலைல ரொட்டி செஞ்சாங்க அதுக்கு சாம்பார் செஞ்சாங்க மத்தியானோ வந்து ரசோ அதுக்கப்றோ வந்து பொரியல் கூட்டு பொரியலு அதுக்கப்றோ இப்ப வந்து நா தோச சாப்டுவே மத்தவங்கெல்லா சாப்பாடு சாப்டுவாங்க ஏனா நா வந்து நைட்டு வந்து எப்போமே அதா இது என்னது டிஃபின் தா சாப்டுவே ஏனா எனக் வந்து ஆப்ரேஷன் பண்ணிர்க்காங்க சீஸெக்க்ஷன்னு ஆனால கொஞ்ச பயோ வெயிட்டு போட்டு றுவேணுன்னு ஒரு பயோ அதனால ராத்திரி வந்து எப்போமே நா டிஃபின் தா சாப்புடுவே
ஓகே தூங்கிடாங்ளா பேபி
எங்க நல்லா தூங்கினே இருந்தா ஏதாது சத்தோ இப்ப நா எப்டி தெர்மா ஒரு கைய்ல ஊஞ்சல் ஆட்டிக்கிட்டு ஒரு கைய்ல உங்க உங்ககிட்ட பேசிட்டிருகே ஏனா வ நா பேச சத்த கூட அவ ஏன்ச்சுடுவா ஆமா பொண்ணு உங்களுக்கு
நா செகண்ட் இயர் போறே காலேஜ்
ஓ அப்டியா சேரி சேரி ஏ ஏஜ் தா
அப்டியா
ஆமா இல்ல இல்ல அரேஞ்சு தா
முஸ்லிமா நீங்க
ஆமா
ஓகே ஓகே யா வீட்ல சீக்கிரமே பண்ணிட்டாங்களா புடிச்சு பண்ணீங்களா எப்டி
இல்ல இல்ல எனக் புடிச்சிதா நா பண்ணே எனக்கு வந்து எப்டின்னா எனக்கு இ முதல்ல ஸ்டார்டிங்கே இன்ட்ரஷ்டெ இல்ல கல்யாணம் பண்ணிக்றது அதுக்கப்ற வீட்ல வந்து சொன்னாங்க அதுக்கப்ற டுவெல்து வரைக்கு தா நா முடிச்ச முடிச்ச உடனே கல்யாண பண்ணி கொடுத்துட் டாங்க ஏ என்ன பண்றது அவ்ளோதா அதுக்கப்றோ ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கல்யாண ஆயிச்சு இப்ப என்ன நடக்குது
இப்போ டுவெண்டி சிக்ஸ்த் முடி ஜூலை வந்து
அது கூட க கல்யாண எப்ப ஆன கூட ஞாபக இல்ல
உம் அவ்ளோ பிஸியா இருக்கு ஆயிட்டே
ஆ எப்டி ஃபேமிலில்லா செட் ஆய்ச்சா சிஸ்டர்
ஆ ஓகே சிஸ்டர் அது சொல்ல முடியாது எல்லோருக்கு அவங்க ஒரு ஒரு ஒரு இடத்துல ஒரு குறைபாடு இருக்குந்தா ம்ம் ஆமா உங்க ஸ்டடியெல்லா எப்டி போய்னு இருக்கு நீங்க எப்டி படிக்கிறீங்க
நா வந்து ஃபிரான்சிஸ் சேவியர் காலேஜ்ல படிக்றே சிஸ்டர் ம் எல்லா ஏதோ போகுது இப்போ செமஸ்டர் லீவ்ல இருக்கே
ம் ம் ஏ கேர்ள்ஸ் பாய்ஸ் ஸ்கூலா இல்ல கேர்ள்ஸ் மட்டுமா
ஆ கேள்ஸ் பாய்ஸ் ஸ்கூல் தா
ஆஹா நல்லாருக்கு அதா அதா இல்ல எங்க ஊர்ல எல்லா நெறைய வந்து கேர்ள்ஸ் தனியா பாய்ஸ் தனியா தா இருக்கறாங்க காலே அதல்லா கேட்டே
ஓ செர் செர் நீங்க எங்க
நா வந்து சென்னை
ஓகே ஓகே
ந மாமியார் வீடு சென்னை எங்க ஊரு வந்து வேலூரு
ஓ ஓகே
ம் நீங்க
நா கன்னியாகுமரி
அப்டியா செரி செரி ம் சொல்லுங்க சிஸ்டர் அது க்கப்றோ உங்க என்ன படிக்கிறீங்க நீங்க
நா ஏ டி எஸ் படிக்கிற இன்ஜினியரிங்
அப்டியா அது படிச்சா என்ன யூஸு
ஆ ஏதாவது ஐ டி ஃபீல்டுல்ல ஏதாவது அ கம்பெனில ஒர்க் பண்ண போணு